ஹலோ
வணக்கம்
ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது இப்ப கேக்குது
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
கே இரவு உணவெல்லா சாப்ட்டாச்சா ம் அப்டியா சரி ஆ இப்பதா சமச்சுட்டு இருக் கே
இப்பதா சமச்சிருந்துக்குறீங்களா
ம் ஆமா இன்னிக்கு காலையிலயே ஆ ஒர்க் போனே காலையிலயே கி தக்காளி சாதம் செஞ்சு வச்சுட்டு போனே அவங்களுக்குலா காரமா இருந்ததுன்னு சாப்புல்ல அதனால புளி குழம்பு வைக்க சொன்னாங்க அதுனால இப்பதா வச்சுட்டுருக் கே
ஆமாவா ம் லெமன் கொஞ்சோ லைட்டா புழிஞ்சுவுட்டா கார கம்மியாயிரு
நா மெளகா துளே போடவே இல்ல
ஆ
ஆனா காரமா இருக்கு சொல்றாங்க அதா எப்டினு தெரில எனக் கு இத்தனைக்கு ஒரு ஒரு எலுமச்ச பழ ஃபுல்லாவு நா போட்டே தக் காளி நெறைய வெச்சே ஆனாலு எப் டி எல்லா ஒறைக்கு எனக்கு ஒன்னு தெரியல எனக்கு புளிப்பாதா இருந்துச்சு அவங்கதா ஒறைக் குன் சொல்லிட்டு வச்சுட்டாங்க அப்டியே ஆனா புளி குழம்பு வச்சு அதுலயு ஒரப்பு போட்ல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியில
அது புளி ஜாஸ் தி புளிக்குழம்பு வைக்கும் போது கொஞ்சோண்டு வெல்லோ மிக்ஸ் பண்ணிடுங்கோ அத இ பேலன்ஸ் குடுக்கூ உங்குளுக்கு அதே மாரி டொமாட்டோ பாத் த்து அந்த மாரி பாத் செய்யும்போது கர்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிங்கோ
ஆ தயிர் இல்லன்தா நா முழு பசா உள்ள எலுமிச் ச்சப்பழோ ஃபுல்லா போட்டே
அது எப்டி இருந்தாலியுமே நம் மோ தக்காளியும் இதூ கர்ட்டு மிக்ஸ் பண்ணா பேலன்ஸ் குத்துடூ எவ்வளோ காரோ இருந்தாலே அது பேலன்ஸ் குடுக்கூ நம்ளுக்கு இல்லன்னா எறக்குற் த்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு கிளா அ டீஸ் ஸ்பூனு கீ பி ஆட் பண்ணி கலாறிட்டீங்கன்னா அது ஓகே ஆயிடூ
நா வந்து அடுப்பு அந்த குக்கர் மூடும் போதே நா சமை கிறத ஆரம்பிக் கப்ப நெய் அப்புறோ ம் கட
இல்ல ஓவரா ஸ்பைசின்ன போதுன்ற பச்ச இல்ல அது சொன்ன அப்டி சொன்ன
ஓகே ஆனா நா மெளகாத்துளே போடல அத்தா ஒரைக்கிது சொல்றாங்க ஆமா நா வந்து மஞ்சத்தூளு கர மசாலாவு மட் ட்டுந்தா போட்டே ஆ ஆனா ஒரைக்கிது இல்ல எதுமே போட்ல நா கர மசாலா இது ஆ கொழம்பு மசாலா போட்டே கலந்த மசாலா இருக்குல்ல ஆ அது மேபி இருக்குமா என்னன் தெரில
ம் அது கூட இருக்கூ கொஞ்சோ ம் அவரூ அப்புடிதா பண்ணுவாரு ஒரு ஒரு டைம்மு பைசி ஆக்குது பைசி ஆகுதுன்னுவாரு நா ஒன்னும் பண்ண மாட்டே கால் ஆ நானே ம் எனக்குப் கோ ஆனா அவங்களுக்காக வேண்டி கம்மி பண்ணி கம்மி பண்ணி கம்மியாவ்
ஆ ஆ
அப்போ பைசினா நம்ப்ளுக்கு ஒத்துக்காத் மாரி ஆய்ச்சிப்போ அவுங் கம்மி பண்ணி கம்மி பண்ணி போட்டு போட்டு போட்
ஆமா அவுங்க அன்னிக் ஒரைக்கிதுன் சொல்லிட்டு அம்மா சாப்டவே இல்ல செரி வயசான பாட்டி நா இருக்காங்க குட்டி பைய இருக்கா செரி அவுங்களுக் கு காரமா இருந்தா சே சாப்புட மாட் டாங்களே சொல்லி நம்ம பாத்து பண்ண வேண்டிதாருக்கு ம் நீங்க சமச் சீங்களா
ஆ ஆயிச்சி பலவு செஞ்சிர்ந்தோ மதியோ அதே இ காலாயிரு கொஞ்ச வேணா தோஸ் சுட்டுப்பே ச புதினா சட்னி இருக்கு அதுக்கு அப்டி சுட்டுக்குவ
இவ சாய்ந்தரமே பசிக்குதுன் தோச சாப்ட்டாச்சி அதா மாவு காலி அத்னால செரி கொழம்பு வ ச்சலாம் அப்டின் சொல்லிட்டு நாளைக்கிரு பாத்தா அது நாளைக்கி கோயிலுக்கு போறோ அத்னால இன்னைக்கே கொஞ்சமா வா நைட்டுக்கு மட்டு வர மாதிரி வச்சிட்ட ம்
இன்னா கோயிலு சண்டேவா
இல்ல இல்ல அவ்ங்க வேண்டுதல் ஒண்ணு அதுக்காக மாரியம்மன் கோவில் ஒரு கோவில்ருக் கு அங்க போறோ தஞ்சாவூர் ம் அ கேள்விப்பட்டுருக்கீங்களா
தஞ்சாவூர் கேட்ருக்கே மாரியம்மன் கோயில் அந்த பக்கோ நெறிய இருக்
ம் ஆமா இது வந்து இது பெருசு அ தஞ்சாவூர்லே இதுதா பெரிய பெருசு அ பெரிய கோயிலுக்கு அப்பறோ இது கொஞ்சோ பெருசா இருக்கோ அங்க அந்த ஊர்ல ஏனா எப்போமே கடைகள் இருக் கோ எல் மக்கள் எப்போமே அங் இருந்துட்டே இருப் பாங்க அ டொண்டி ஃபோர் இண்டு செவன் இருந்துட்டே இருப் பாங்க அங்கயே தூங்குவாங்க தங்குறது எல்லாருமே
ம் ம் ஓகே ஓகே நா இங்க ஜோலார் பேட்டு
அப்டினா
ஜோலார் பெட் வெள்ளூர் ப வேலூர் பக்கோ வேலூர் பக்கோ
அப்புடியா சேர் சேர் அங்கெல்லா அந்த சைடலா நாங்க வந்தது கூட கெடையாது இங்கயே இங்க இங்க டெல்டா சைடலயே முடிஞ்சு போயிட்டு அ
க நா வந்து கல்யாண பண்ட்டு போன்து பேங்ளூர் இப் அ ஆமா பேங்ளூர் இப்போ அம்மா வீட்டுக்கு வந்த நாளைக்கு போய்டுவ ம் பசங்களுக்கு லீவு அதுக்கு வந்த காலேஜ் படிக்கிறா அவனுக்கு டூ மந்த் இருந்ச்சு சரி வந்து போலான் வந்த நாளைக்கு
நீங்க என்ன க கல்யாண கொழந்தைங்கனு நெனச்சிட்ருந்த காலேஜ் னு சொல்றிங்க அப்புடியா ஓகே ஓகே வாய்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு அதா காலேஜ்னது ஷாக்கா இருக்
போவா இல்ல இல்ல அவன் டிகிரி எ கா ஏஜ் டுவெண்ட்டி டூ டூ இயர்ஸ் ஆயிருச்சு நேகர
அப்புடியா ஓகே ஓகே ஓகே எனக்கு இன்னு ஆகல மேரேஜ் ஆகல
ஆமா கொழந்த இக்குதுனிங்கள அதுனால அ
இல்ல இல்ல இது எங்க அ அம்மாவோட தம்பி பைய இங்கதா படிக்கிறா அதனால ம் செவன்த் படிக்கிறா உ கொஞ்ச காரனாலு ஆகாது பாட்டிக்கு அப்புடிதா ரெண்
இல்லில்ல ஆமாமா நீங்களே செஞ்சிடுவிங்ளா அம்மா செய்ய மாட் டாங்ளா
அம்மா ஒர்க் போயிடுவாங் க மோஸ்டாலி நா செய்வேன் என்னைக் ஆச்சு ஏன்னா அவங்க மார்னிங் வீட்டுல இருந்தாங்க அதுனால்லா செய்வாங்க எல்லா செஞ்சுட்டது
உம் நீங்க செஞ்சுட்டு காலேஜக்கு போயிடுவீங்களா
இல்லன்ன வர்க
ஒர்க ஓ ஆமாவா ஓகே ஓகே ம் பா டிச்சி முச்சுட்டு வ போய் நிக்கிறீங்க
ஒரு மூணு வருஷ வீடல இருந்த அதுக்குப்புற கிச்சது ஒனன்றா வருஷமா போயிட்டு
கவரமெ் ஜபா உண்டு ஓகே குட்
ஒரு போர் ஹார்ஸ் தா அப்புறம் சும்மாதா இருப்ப அதுக்கப்புற அப்றோம்
ஆ ஆ உம் சரி
இந்த பக்கல வந்தது இல்லையா திருவாரூர்
ஆ அ அந்த பக்கல வந்ததுல்ல ஸ்கூல் ட்ரிப் அப்போ கூட்டுன்னு வந்துருப்பாங்க அந்த பக்கலா ராமேஸ்வரோ தஞ்சாவூர் கோயில் பெரிய கோயிலலு அதுக்கெல்லா வந்துருக் நெய்வேலி அந்த மாரி எல்லா வந்திருக் அதுக்கப்பறமா வரல அதுக்கப்பறமா ஆ பர்சனல்லா வந்ததுல்ல அப்பறோ காலேஜ் முடிஞ்சதா கல்யாண ஆயிடுச்சு அப்பறமா அங்கே ஊர்லயே பெங்களூர்ல செட்டில் ஆய்யாச்சு அப்புறோ பசங்க படிச்சுன்னு அதே செரியா போச்சு வருசத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் வந்து போவ அம்மா வீடு
அம்மா வீட்டுக்கு அவ்ளோதானா இடையில எல்லா வரமாட்டீங்களா தூர மா
இல்ல டூ அண்டாஃப் அவர்ஸ் தா ஜேனி அவுங்களுக்கு சாப்பாடு செய்ணு பண்ணனு இவுங்களுக்கு அனுப்பணு காலேஜிக்கு அதுனால மோஸ்ட்லி ஜாஸ் ருக்கே வர மாட்ட டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வருவ எதுனா அக்கேஷன்னுன்
ஓகே ஓகே ஓகே ஆ ரெண்டு பசங்களா உங்களுக்கு
ஆ ரெண்டு பசங்க ரெண்டு ஆம்பள பசங்கோ
ஓகே ஓகே யாருக்கு இன்னு மேரேஜ் ஆகல படிச்சிட்ருக்காங்க
ஆ ஆமா இப்போ கம்ப்ளீட் பண்ணா பெரிவ இன்ஜினியரிங்கு இந்த இயர் தா கம்ப்ளீட் பண்ணாரு அவரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் போயின்னு அப்டியே ஜாப் தேடின்க்குறாரு சின்னவரு இப்போதா தேட் இயர் போப் போறாரு செகண்ட் இயரு உட்ரு க்றாங்கோ நெக்ஸ்ட்டு தேட் இயரு
ஆ அங்க பேங்ளூர்ல வேற மாரி தமிழ் பேஸ் வீங்ளா
ஆ அப்டி வர்தா
ஆ ஆமா அதா கே வித்தியாசமா இருக்கு
இல்ல இங்க பேசும்போது ஒழுங்கதா இல்ல இங்கதா மோஸ்ட்லி இருந்த தமிழ்நா ட்ல அப்போ வந்து தமிழ் வேற மாரி இரு ச்சி அங்க போய் பேசி பேசி பேசி கனடா தமிழு
ஆ கனடா பேசுவாங்களா
ஆ பசங்கொ படிச்சதே இங்கிலீஷ் மீடியொ கனடா ஒரு லாங்வே ஜு எப்பமே கன்னடா இருக்கு ம் கம்பல்சரி கன் அதுனால அவங்களுக்கு ஃப்ளூயண்ட்டா கனடா இங்கிலீசு ஹிந்தி கூட போர்வோ லைக்
நர்யா லாங்குவேஜ் தெரிஞ்சிக் அவு ரொம்ப நல்லதுதா
ஆம்மா அது அந்த மாரி போது எனக் து தமிழு கனடா கொஞ்சோ கொஞ்சோ கனடா வரு எங்க வீட்க்காரு எல்லா பேசுவாரு
அப்படியா அவுங்க வந்து பெங்ளூர் தானாவே நேட்டிவெ
ஆ அவுங்க பேங்ளூர் நேட்டிவ் பிளேஸ்சு நானு இங்கிருந்து கல்யாணமே ரெண்டு அதனால அப்டி தமிழ் வருனு நேக்கிறே
ஃபுல் எப்டி பேசுவாங்க அதுதான் தெரியு வேற எதுவு மொசிட் பாத்ததில்ல சோ அந்த மாரி அந்த மாரி நீங்க பேசுனது நா கேட்டே அங்க போய் உங்ளுக்கு அந்த மாரி ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்கல்ல அதனால உங்களுக்கு பழகி இருக்கு உம் உம்
செர் ஆ அப்டி வந்துச்சு ரவ்டியாயிச்சு போல தெர்து ஃபஸ்ட்டு கிண்டல் அட் சின்ந்தாங்க போம்போது கிண்டல் அட்ச்சாங்க ஏன்னா தமிழூ எனக் புரிவேல அப்டின்னாங்க ஏ இவுங்க இப்டி பேஸ் ஆ நா வந்து ஃபஸ் ஆ நா ஃபஸ்ட்டு போம்போது ப்யூரா தமிழ் பேசுவல்ல இங்க போம்போது இங்கிற்க தமிழ் வேற மாரிக்கு அவுங்க தமிழ் வேற மாரிரு பொய் என்ன வே கலாய்ச்சின்ர்ப்பாங்கோ அப்றமா அப்றமா பேச பேச அவுங்ளுக் கூட அடாப் ட்டாயி
க்கே ஓகே ஓகே ஓகே
அது அப்டி ஆய்ட்டுக்குது
சேர் சேரி
சேரி ம்
ஆனா நீங்க பேஸ்றத பத்தா தெரியில அ மேரிடு இவ்ளோ பெரிய பசங்க இருக்காங்க அப்டி சொல்லிட்டு
ஆமாமா ம் தேங்க்யூ இப்ப தா வந்தே அதுனால ம் இதுக்கு காலுக்கு இப்போ வந்தே அதுனால ஆ ம்
நியூவா நீங்க அ
ஆ ஆமா நியூ ம் ம் ஏ ஃப்ரீயா இருக்க டைம்ல பேசுங்க ஆமா இனிமேலுக் சாப்ட்டு ம் இனிமேலுக் சா ப்ட்டு தூங்கற்து ஆ அ அலி மணி போணு கெளம்பனு அ காலைலே எழ்ந்து ட்ரைனுக் போனு அத்னால இனிமே சாப்புட்டு ஆ மா
சேரி சேரி ஆ
ம் ஆ அப்றோ வேற என்னா ஆ
ம் நாம எகைன் வந்தா எகைன் பேசுவோ
ஆ ஓ
ஆ சேரி ஓகே ம் ஆ பாய்
பாய்